கேக்குது
ஓக்கே
கே ஊட்டில ஒரு கஃப்பை இருக்குல
ஆமா
ஆஹ் அத பத்திதான் பேசுவாங்க
பேசலாம்
இல்ல ஒரு டைம்
ஆமா
உம் நல்லா இருந்துச்சுல்ல அங்க ஆம்பியன்ஸ் எல்லாம்
ஆமா நல்லாருந்துச்சு
அந்த கஃபே நல்லா இருந்துச்சு
ஆஹ்
ஆஹ் போணும் போணும்னு நெனைச்சிட்டு இருந்தோம் போயிட்டோம்ல்ல
ஆமா போயிட்டோம் ஆனா அங்க டிராஃபிக் தான் நெறையா இருந்துச்சு ஊட்டி மழ எல்லாம் நல்லா இருந்துச்சு செம ரிலாக்ஸா இருந்துச்சுல்ல
ட்ராஃபிக் சொத்தத்தை எல்லாம் தாண்டி அந்த ஊட்டில அந்த மல வியூவ் பாத்த உடனே மைண்ட் எப்படி ரிலாக்ஸ் ஆயிட்டேன்
ஆமா உள்ள வரும்போது அந்த மர மரத்தால வச்சதுக்கு அந்த வேலைகள் எல்லாம் அந்த செங்கல் வச்சு பன்ன டிசைன்ஸ் ஸ்டைல் எல்லாமே செமையா இருக் இருந்துச்சுல்ல
ஆஹ் ஆமா சில இடத்துல வெளிய மட்டும் பாத்தாவே வச்சுட்டு உள்ள சொதப்பி வச்சிருவாங்க வெளிய மட்டும் பக்கவா இருக்கும் உள்ள சொதப்பிச்சுட்டாங்க ஆனா இங்க வந்து இன்டரியர் தீம் எல்லாம் மூங்கில் வச்சு நல்லா பண்ணிருந்தாங்க நேச்சுரலா இருந்துச்சு
ஆமாம் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்க பேக்ரவுண்ட மியூசிக் ரொம்ப சாஃப்ட்டா ஓடிட்டு இருந்தது கத்தாம நிம்மதியா பேசவும் முடிஞ்சுதில்ல
ஆஹ் ஆமா அதுவும் இல்லாம அங்க டேபிக்கு நடுவுல இருக்கற கேப்ல்லான் அடுத்தடுத்து டேப்ளேல நல்லா வச்சிருந்தாங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு
ஆமா கரெக்டா அங்க லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் நல்லா தனியா கார்னர் சீட்டு மாதிரி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கே
செரி மெயின் மேட்ருக்கு வருவோம் ஆ ஆடரு இப்னா சாப்பாடு வந்தாச்ச வந்துச்சுல்ல அப்போ
ஆமா
பிரஸ்ட்ட் இந்த ஸ்பெஷல் ஹாட் காபிய குடிச்சு பா பாருங்கன்னு சொன்னருல்ல ஒருத்தறு
ஆமா
அந்த காபி குடிக்க சொல்லி எப்டி இருந்துச்சு உனக்கு
அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே நல்ல டிஃப்ரெண்டா நல்ல கிரியேட்டிவா இருந்துச்சு ஆனா அந்த போட்டிருந்த ஹா்ட் டிசைன் இருக்கே அது ரொம்ப சூப்பரா இருந்தது பாகவே அழகா இருந்தது டேஸ்ட் பண்ணி பத்த னா பக்கா பியூர் காஃபி நல்லா இருந்துச்சு அப்டின்னு
உ நானும் அதேதான் மெனுக்கடலே போட்டுருந்தாங்க அப்டியா
ஆ
எனக்குஅதுல போட்டுதாங்களே இங்க உள்ளூர் ஊட்டில இருக்கிற ஆ ஆர்கானிக் எஸ்டேட்ல இருந்து தான் நேரடியா வாங்கிரு இருக்காங்க அந்த காஃபி பீன்ஸ் எல்லாமே அதனால அங்க உள்ள காஃபிக்கே டிஃப்ரெண்டா டேஸ்ட் இருக்கும் ஸ்டைல் காஃபியா இருக்கும் அங்க
ஆமா அடுத்ததா அங்க ஸ்டாட்டர்ல பேக்டு மஷ்ரூம்லாம் வச்சிருந்தாங்கல்ல அது வாசனையே அப்டி தூக்கிச்சு செமையா இருந்துது டேஸ்ட் ஒணக்கு புடிச்சதா அது
வெளிய நல்லா மொறு மொறுணும் உள்ள நல்லா சாஃப்டாவும் செமையா இருந்துச்சு சாப்ட அப்டியே சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு நல்லா நான திருப்தியா இருந்துச்சு டூர் போனதுலேயே
ஆமா ஆனா அதுல தேவயில்லாத அஜின மோட்டோ கலரு அந்த எதுவுமே சேக்காத மாரி ஒரிஜினல் டேஸ்ட்டே தெரிஞ்சதுல்ல சாப்டும் போச்சுலயே
ஆ கரெக்ட் காரம் மச்லாவும் ரொம்ப தூக்காளம் இல்லாம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அங்க உள்ள டீயும் நல்லா இருந்துச்சு காஃபி நல்லா இருந்துச்சு அந்த காஃபேல உள்ள ஸ்நாக்ஸும் நல்லா இருந்துச்சு பாத்த ஒடனே அப்டி அட்ராக்ட் பண்ற மாரி இருந்தது
ஆமா ஆனா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ஊட்டி குளிருக்கு அந்த சாப்டாம அப்டி குளிருக்கு சாப்பாடு வந்து ஆறாமலே இருந்துச்சு சூடா அப்டி பிளேட்ல அழகா நம்மளுக்கு சுட சுட தராங்க சாப்றதுக்கு
அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதா டேரக்ட். கா சாப்பாடு பண்ணி அப்போ தான் குடுப்பாங்க சூடு வச்சி நல்லா. ஆனா சாப்பாடு சீக்கிரமா ஆராம இருக்க. அவுங்க செஞ்ச சூப்பர் ஐடியா இது. இங்க வேலை செய்றவங்களோ. கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப நல்லாருந்துச்சு ஒனக்கு எப்படி இருந்தது.
எனக்கும் அதேதா அந்த சாப்பாடெல்லாம் அப்டியே அந்த ஆர்டர்ல இருந்து அப்டி எடுக்கும்போதே அந்த பிளேவர் எல்லாம் அதிகாம இருக்கும்ட்டு சொன்னாங்க ஆனா அது சாப்றதுக்கு நல்லாதா இருந்துச்சு அந்த பளேவர் ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட். ம் நல்லா பக்காவா இருந்தது.
ஆ ஆமா சும்மா காசுக்குன்னு வேல பாக்காம நல்லா ம்ச் கரெக்டா கஸ்டமருக்குன்னு கரெக்டா பண்றாங்க அதுதான் எனக்கு புடிச்சிருந்துச்சு நல்லா அந்த ஹோட்.
ஆமா ஆனா அங்க நல்ல. சுத்தமா சுத்தமா வச்சுருந்தாங்க கஸ்டமரெல்லாம் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கெளம்புன ஒடனே அந்த டேபிளல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணாங்க அதுவும் சோனிடைசரெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஹைஜீனிக்கா இருந்தாங்கா. நல்லாவே அந்த ஹோட்டல்ல.
இன்னொன்னு கவனிச்சே அங்க பிளாஸ்டிக் ஸ்பூனு பிளாஸ்டிக் கப்பு எதுவுமே யூஸ் பண்ல எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா நல்லா ம்ச் மெட்டீரியல்ல. ஃபுல்லா சில்வர் அப்புறோம் பித்தலைன்னு சொல்லுவாங்கள அந்த இதுதான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. அந்த கஃபேல.
ஆமா அந்த ப்ரசன்டேஷனும் நல்லா இருந்தது அங்க வச்சிருந்தது ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இதுல போட்டு வச்சிருந்தாங்கல்ல கப்ல ஸ்பூனுக்கு தனியா எல்லாமே தனி தனி அழகா இருந்தது அத பாக்க அந்த ப்ரசென்டேஷனே நல்லா இருந்தது பாக்கும் போதே அப்டி நமக்கு சாப்பிடணும்னே தோணிச்சு. ச்சு. அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க நீட்டா வச். வச்சிருந்தாங்க எல்லாமே.
ஆஹ ஆமா அங்க ரைஸ் சாப்ட்டோல்ல ரைஸ். எப்படி இருந்தது. ச்சே.
ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியா சாஃட்டா அழகா இருந்தது நல்லா வெந்து அழகா வச்சிருந்தாங்க வித போலையும் இல்ல சில ஹோட்டல்ல எல்லாம் விதையா இருக்கும் வடிச்சு வச்சிருப்பாங்க ஆனா இங்க நல்லா உதிரியா சாப்ட்டா வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாக்கவே.
ஆஹ ஆம். ஆஹ ஆமா அந்த ரைஸ்ல பன்னீர் இருந்தது பத்தியா பன்னீர் நல்லா செமையா ஃப்ரெஷ். ஃப்ரெஷா இருந்து ஃப்ரெஷ் பன்னீர் நனைக்கிறே. நல்லா ரப்பர் மாரி இழுக்காம ந. நல்லா இருந்துச்சு.
ஆமா அது டயட்ல இருக்கறவங்களுக்கு கூட நல்லா சாப்பாடது அழகா சாப்பிடலாம் அவங்க பயமே இல்லாமலு சாப்பிடலாம். பன்னீர்ல்லாம் போட்டு நல்லா மசாலாம். போட்டு அதிகமா மசாலா போட்ட பன்னீரோட அந்த டேஸ்ட் அப்பா செமையா இருந்து சாப்பிடுறதுக்கே. உனக்கு எப்படி இருந்தது அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு பொதுவாந்த. இந்த மாரி ஹில் ஸ்டேஷன் கப்பேலல்லாம் ரேட் ரொம்ப அதிகமா இரு. இருக்கும் ஆனா இங்க நல்லா கரெட்டா இருந்தது ரீசனபிள் ப்ரைஸா இருந்தது கொடுத் த்த சாப்பாட்டுக்கு நல்லாந்துச்சு
அதுவும் அங்க ஒரு கோல்டுல லைட் போட்டு செட் பண்ணிருந்தாங்க பத்தியா அல்ல அந்த அந்த கோல்டு லைட்டிங்க்கு நம்ம போட்டோ எடுக்க செமையான பிளேஸ் அது நல்லா இருந்து அ போட்டோ எல்லாம் செம்மையா வந்திருந்துச்சு பாத்தியா
ஆஹ் ஆஹ் ஆமா எல்லா போட்டோஸம் செம்மையருந்துது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டாச்சு ச்சு அதுவும் இல்லாம இந்த பெரிய கண்ணாடி வழியா சைடு வியூ பாத்தியா அப்படி ஊட்டி மொத்த மொத்தமும் அழகா தெருஞ்சது அந்த பணியில
ஆமாம் அடுத்தது டெசர்ட் ஆட்ரு பண்ணும் போதுச்சுல சாக்லேட் மூச்சின் சாக்லேட் மூச்சின் சொல்லிட்டு ஒன்று இருக்கு நம் அதை ட்ரை பண்ணலாம் ஓகேவா
உம் நெக்ஸ் டைம் நல்லா டரை பண்ணுவோம் உள்ள அந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் தான்அங்வுல்லச்செடி நல்லா சிம்பிளா அழகா இருந்தது இது
அது மட்டும் இல்லாம அந்த கப்பைல வந்துட்டு ரூம்ஸ் ப்ரோ
ஆஹ் ஆம்மா
ரொம்பவும் நமக்கு ஸ்மெல் அடிக்காம கரெக்டான அளவில் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரூம் ஸ்பிரேஎல்லாம்
ஆமா நல்ல காத்தோட்டமாகவும் சூப்பரா இருந்தது மழை காத்துலாம் நேச்சுரலாவும் நம்ம வாங்கிக்கலாம் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்டி விண்டோஸ் எல்லாம்
ஆமா ஆனா அவங்க வந்து ஒயிட் சுகருக்கு பதிலா நேச்சுரலா வர்றது பிரௌன் சுகர் யூஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்பவே ஹெல்தி சாய்ஸ் ஆகும் நல்லா சாய்ஸ் பண்ணிருக்காங்கள்ல அது நல்லா இருந்தது சாப்பாட்டுக்கு எல்லாத்து எனக்கும் மனசுக்கு திருப்தியா இருந்தது ஒய் சுகர் யூஸ் பண்ண ஆல்ரெடி டயட்லவேர இருந்துட்டுருக்கோமா சோ அது நல்லா இருந்துச்சு சாப்புரத்துக்கே மொத்தத் இந்த சாப்பாடே
ஆஹ் ஆமா நானும் கவனிச்சேன் தாரு சாக்லேட்யோட கசப்ப வந்தேன் ஆஹ் இனிப்பே கரெக்ட் ம மிஸ் ஆகி இரு தெகட்டவே இல்ல அந்த சாக்கலேட்ல
ஆமா ஆனா அவங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அந்த கசையில அவ்வளவு கூட்டத்தையும் அவங்க ஒரு பொருட்படுத்தாம பதட்ட கூட இல்லாம அழகா எல்லாரையும் கூல ஹேண்டில் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்ததுல்ல பாக்கவே
ஃபில் கேப் ஆஹ் மொத்தத்துல இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு
ஆமா ஆனா அங்க அஹ் ஹில் ஸ்டேஷன்னாலே கார் பார்க்கிங்கு பார்க்கிங்க நல்லா வசதி இருந்தும் இருக்காதுனு நினைச்சு தலைவலியா இருக்கும்ன்னு நினைச்சேன் ஆனாங்க நல்லா வசதியா இருந்துச்சு கார் நிறுத்துறதுக்கெல்லாம் நல்லா இருந்துது ரோட்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வழியில சைன் போர்ட எல்லாம் வச்சு குடு வச்சுட்டு இருந்தாங்க பத்தியா
ஆஹ் அதேதான் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவங்க அத சமாளிச்சு நல்லா பரவாயில்ல சிலது ஆன்லைன்லயே ஸ்பாட்டு் புக் பண்ற மாதிரிலாம் இருக்குது கார் பார்க்கிங்க்கு
ஆஹ் ஆமா எஸ்டாபேக்கிங் சார்ஜி சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே அவங்க தேவையில்லாமல ஆட் பண்ணல அதுவும் ஒரு நமக்கு ஒரு பெனிபிட்டா இருந்துச்சு
உ சில இடத்துல போனா ஜிஎஸ்டி அது இதுன்னு ஆட் பண்ணுவாங்க ஆனா இங்க சில கஃபேயில சும்மா போட்டோ எடுக்கிறது இக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும் சாப்பாடு ஒன்னும் நல்லா இருக்காது சில இல பட் இங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ரெண்டுமே
ஆமா அதனாலதான் இவுங்களுக்கு வந்து இன்டர்வியூல எல்லாம் நல்ல ரிவியூ இருக்கு பாத்தீங்களா ரிவியூ நல்லா குடுத்து வச்சிருக்காங்கவங்க ஹோட்டலுக்கு
நானும் இன்ஸ்டாகிராம்ல பாத்துதான் நானும் கூகுள் பாத்தூ புக் பண்ணேன் செரி நம்ம ஊட்டி போன இந்தந்த ஹோட்டல் தான் போகும்ன்னனு போனேன் ஆனா போனத நல்லா சாட்டிஸ்பேக்ஷன்
ஆமா நல்லா ஹோட்டல்லா செலக்ட் பண்ணிருக்கே பரவாயில்ல சூப்பர் நல்லா பாத்து செலக்ட் பண்ணிருக்க ஆனா அவங்களோட யூனிபார்ம் கூட அவங்க நியூட்டா ஒரேமாரி நல்லா இருந்துச்சு அவங்க யூனிஃபார்ம் கூட நல்லா இருந்துச்சு நல்லா நீட்டா இருந்தாங்க
ம் வேல செய்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பொழகிட்டா பேசினாங்க அப்ப மரியாதையா சாப்டா பேசினாங்க எல்லாருமே
ஆமா
நீ சொல்றது கரெக்ட்டு தான் வயசானவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு கைப்பிடி எல்லாம் வச்சிருந்தாங்க வயசானவங்களுக்கு எல்லாம் நல்லா கைப்பிடி எல்லாம் வச்சு நல்லா அழகா கம்பி வச்சு நல்லா பாத்துருந்தாங்க கைப்பிடி வச்சு கம்பி வச்சு எல்லாம் பக்கத்துல ஒரு பீட்பேக் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுனா
நம்மளே ரேட்டிங் குடுக்கலாம் பத்து குடுக்கறாம் பத்து போது போல குடுக்கலாம் நல்லா மார்க் குடுக்கலாம் தாராளமா
ஆமா ஆனா பீட்பேக் பாகஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அத எழுதி போட்டிருப்போம்ல்ல இதெல்லாம் நம்ம சொன்னது எல்லாமே அவங்க ஹெல்தி குடுத்திருந்துக்கலாம் உங்களுக்கு
ம் எல்லாமே நனஞ்ச்சு இங்க இருக்கிற அங்க இருக்கிற போட்லயயும் ஆ ஆமா அவல அங்க இருக்கிற போர்ட்ல எல்லாம் வர்ற கஷ்டமர்ஸ் ல்லாம் அவங்க வந்த மெமரிஸ்க்காக நெறைய எழுதி வச்சிருந்தாங்க என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னுட்டு நம்ம அதுல எழுதிட்டு வந்தர்லாம் நம்ம பேரு எல்லாம் கூடா
தான் எழுதிவச்சுட்டு வந்தோம் ஆமா ஆனா நல்ல ஒரு பிளேஸ் நேச்சரோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நல்ல ஒரு அருமையான அமைத்து
உம் நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா இந்த ஹோட்டலுக் க்கு போனும் இன்னொருக்க விசிட் பண்ணணும்